அலோ
அ அ கேக்
ஆ கேக்குதா
ஆ எனக் கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு
எனக்கு கேக்குதுங்க கொஞ்சோ ஸ்லோவா பேசுற அவ்ளோதா
ஆ ஓகே சிஸ்டர் எப்டி இருக்கீங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் லைஃப்ல எப்டி போது
நீங்க
ஹலோ இ இருங்க சிஸ்டர் நா நெட்ஒர்க் கெடைக்கிற எடத்துல இருந்து கால் பண்றே
ஆ ஓகே